கேக்குதா ம் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க எப்புடி இருக் கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா
நல்லா இருக்கோ ச இன்னு இனிமேதா சாப்டணு நைட்டுக்கு
நைட் சாப்பாடு இன்னு சாப்
ஆ இன்னு சாப்டல அப்புடியா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டைம் லேட் நைட் ஆயிரு ஒவ்வொரு டைம் சீக்கிரோ சாப்ட்டுருவோ அந்த மாரி மேம்
இந்த இருக்கு இன்னு ஆமா பாப்பா சாப்ட்டாங்களா
ஆ உங்களுக்கு எட்டு மணிக்குள்ளே சாப்பாடு ஊட்டி பாலு உத் பால் குடுத்து பால் காய்ச்சி குடுத்து ஆ தூங்க வச்சாச்சு ஆனா எடையில நைட்டு ஒரு பத்து டைம் முழுச்சிருவாங்க நம்மதா ஃபீட் பண்ணனு சின்ன கொழந்த ஒன்ற வைஸ் கொழந்த
ஆ சேரி சேரி சேரி சேரி அப்ப நீங்க நல்லா சாப்டணு
ஆ கா எங்குட்டு நம்மள சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்க
உ என்ன செய்றது லீல நம்மதா எப்புடியாது எந்த கஷ்டத்துலயு சாப்ட்டுறணு சாப்பிடற வேலைய கரெக்டா பாத்துறனு ம் நைட்டுக்கு இட்லியா தோசையா என்ன சாப்பாடு
நைட்டுக்கு ரைஸ் தா மேம் ரைஸ் சாம்பார் இதெல்லா இருக்கு ஆ நா ஒரு ஆள்ளா தா இருக்கே மாமனார் மாமியார் ஊர்ல இருக்காங்க சோ அதனால ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்காங்க மாமனார் மாமியார் ஊருக்கு போயிருக்காங்க நா ஒரு ஆள் தா
போது போதும் அ
செய்யல அப்டியே ஒரு நேரத்துக்கு செஞ்சாலுமே அது அப்படியே இருந்துரு கெடந்துரு ரு அதனால வேஸ்ட்ட வேஸ்ட்டா தா போகு அத நா ஒரு ஆளே இவ்ளோ இவ்வளோதா சாப்புட்றது அதனால எதுவு செய்யல்ல ஒராளுங்கிறது னால எதா என்ன செய்றதுனாலு கொஞ்ச சோம்பேறி வேற அது வேற
கொஞ்ச இதா இருக்கு ஒராளுக்கு என்ன செய்றது அப்டின்னு
ஆமா என்னடா செய்றது அப்டின்ற மாதிரி இருக்கு ஆமா எ பையனுக்கு என்னென்ன அப்பப்ப செஞ்சு குடுக்கணுமோ அத சின்ன குக்கர்ல அவனுக்கு செஞ்சுருவே எனக் க்கு ச ஒரு நேர செஞ்சேன்னா அது அ வச்சுக்குவே வச்சு சாப்ட்ருவே
செரி நைட்டுக்கு தம்பிக்கு இட்லியா தோச ஊட்டி விட்டீங்ளா
ஆ அவனுக்கு சாத இருந்துச்சு மேம் அதனால சாதோ சாதக் கூட ஆ சாம்பாரா அ உருளக்கெழங்கு சாம்பாரெல்லா வச்சு குடுத்தா ஆ அப்டப்டே பெசஞ்சு ஊட்டி விட்டா சாப்டு ஆ சாப்டுவா என்ன செஞ்சு குடுத்தாலு அந்த சாப்ட்ற நாலு வாய்தா உஹ
அப்டி சாப்ட்டாகே
ஆமா அவளதா அவெ சாப்பாடு ஆமா அவ்ளதா அதுவே முக்கி திக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஊட்ட ஊட்டணு கண்டிப்பா அந்த மாதிரியெல்லா இருக்கு இப்ப வீட்டுக்குள்ளே இருந்து சாப்ட மாட்டேங்கிறா வெளில ல வேடிக்க காம்ச்சாதா நா சாப்டுவே
எல்லா கொழந்தையு வெளில போய் வெளாட்டு காட்டி உட்டுனா தா சாப்
ஆமா இப்ப வந்து அவ்ங்க வந்து வீட்டுக்குள்ளலா இருந்து வெளில போய் வெளாட்டு காம்சு சாப்பாடு ஊட்னாதா
ஆமா அப்டி சாப்ட்டாக்கொரு ரெண்டு வாயி சேத்து சாப்டுவாங்க
பப்ப அப்டிதா ஊட்றது இல்லனா வீட்டுக்குள்ளலா வச்சு உக்கார வச் சு ஊட்றது வாய்ங்க்கிறதெல்லா கெடையாது ரொம்ப கஷ்டோ நம்மளு பின்னாடியே ஓடணு என்னால ஓட முடிய்ல ஆ
சின்ன கொழந்த ஆமாம்மா சேரி நம்மளு சாப்புட்டுணு வெளில வந் இப்பலா மொபைல் பாத்துட்டு சாப்புடுது கொழந்தைங்கள்லா மொபைல பாத்
ஆமா மொபைல்ல பாத்துட்டுதா எல்லா கொழந்தைங்களு எங்க ஃபேம்லிலயுமே பாத்தீங்கனா நாலஞ் சு ஃபேம்லி சேந்து கூட்டு குடும்ப நாங்க ஆ பக்கத்து பக்கத்துல தா எல்லாரு இருக்காங்க எ எ ஹஸ்பண்ட் கூட அஞ்சு பேரு கூட பொறந்தவ்ங்க சோ அதுனால நாலு பசங்க ஒரு பொண்ணு பொண்ணு மட்டு தா சென்னைல கட்டி குடுத்து வ சென்னைல இருக்காங்க அவ்ங்களு அப்பப்ப வந்து இங்க டூ மந்த் த்ரீ மந்த்ஸ் இங்கதா இருப்பாங்க மத்தபடி பாத்தீங்கனா இங்க பக்கத்துலதா எல்லாருமே எல்லாரோட பிள்ளையு இந்த ஃபோன பாத்துட்தா சா
இங்கேயு அப்டிதா மொபைல் தா மொபைல் பாத்து ஒங்க ஃபோன் தரீங்ளா நா சாப்பிட்றே பிளாக்மெயில் பண்றது ஃபோன் தரீங்களா நா சாப்பிட்றே இல்லைட்னா சாப்புட மாட்டே நா நெறைய டாப்பி பண்ணது
ஆ எல்லாப்ப எங்க ஃபேம்லில எல்லா கொழந்தைங்களு பாத்தீங்கனா ஃபோன் தா ஒக்கார வச் ச்சு ஃபோன குடுத்துருவாங்க அத பாத்துட்டே இருக்குனு அது வாட்டுக்கு வாய்ல உருட்டி உருட் ட்டி தள்ளிட்ருப்பாங்க அந்த மாரி என்ன அது அ அதுங்களு என்ன சாப்ட்ற றம்னே தெரியாம தா சாப்டணு சோ அந்த ம் அந்த மாரி இருக்கு ஆனா எ ஹஸ்பண்ட் வந்து எப்ப கொழந்த பெறக்றதுக்கு முன்னாடியே என்ட்ட ஸ்ட்ரிக்டா சொன்ன விஷ் ய வந்து அது நம்ம வந்து ஃபோனப் பிள்ளைக்கு குடுத்து வளக்கவே கூடாது அப்டின்னு ஆனா எல்லாருமே சேலஞ்ஜு பண்ணோ எங்க நீங்களுந்தா பாருங்க ரொம்ப பண் றீங்க ஃபோனு குடுக்காம நீங்க வளங்க பாப்போ அப்டின்னு எ மாமியார் மாமியாரே சொன்னாங்க அ எங்க நீங்க ஃபோன் தா குடுக்காம நீங்க வளத்துருங்க பாப்போ அப்டின் சொல்லிட்டு இன்ன வரைக்கு ஒன்ற்ர வயசு எ அ எ பிள்ளைக் ஒன்ற்ர எ பையனுக்கு ஒன்ற்ர வயசு ஆகுது இன்ன வரிக்கு அவனுக்கு ஃபோனு காம்ச்சு நா எதுவுமே பண்ணது கெட டயாது அவ அழுதாலு கத்தனாலு என்ன ஒடம்பு சர்ல்லாம இருந்தாலு என்ன சாப்புல்லாட்டி என்ன பட்னியா கெடந்தாலு நா ஃபோனு காமிச் சதே கெடையாது அவனுக்கு அவன்ட இப்ப அ அந்த மாதிரி நா அவ ன வளத்தனால இந்த ஒன்ற்ர வயசு வரிக்கு சொல்றே இதுக்கப்புறோ எப்புடியோ தெரியில அ இது வரைக்கு அ நா அதனால ஃபோனே அவனுக்கு காம்ச்சிந்தா பாருந்தா பாருன்ட்டு நா வ இது பண்ணது கெடயாது அ அதனால அவன்ட ஆட்டமேட்டிக்கா அவன்ட ஃபோன நம்மளே போய் காம்ச்சகூட அவ தூக்கி போட்டு இல்ல த ட்டி வுட்டு போய்ருவா தெரியாது அவுனுக்கு பாக்குறது பாக்குறதுக்கு அவுனுக்கு தெரியாது கொஞ்ச நேரங் கூட அவ உக்காந்து அத கூட அவ பாக்க மாட்டா அவ் பாடுக்கு வெளான்ட்டு ஓடிட்டு அ ப்புடி வேணா தெரியு ஆனா
ம் ம் ஒரு சில குழந்தைகள் போன்னா உள்ள போயி ஒரு வய்ஸ்லே எல்லா பாக்காரம்
ஒரு வயசுல இருந்தே இல்ல மேம் கண்டிப்பா ஒரு வயசு கொழந்த எனக்கு தெரிஞ்சு இப்ப ரீ ஜன்டா நா அ பாத்து இது பண்ற வளர்ற எல்லா குழந்தைங்கமே பாத்தீங்கன்னா ஃபோன் தா ஃபோன கைல வச்சுதா சாப்பிடுறது எல்லாமே
ஆப்ல டவுன்லோட் பண்றது கூட நமக் தெரியாது மூணு வயசு புள்ள பண்ணுது டவுன்லோட் பண்ணுது
டவுன்லோட் பண்ணுதுக எங்க மாமா பைய எங்க வீட்டுக்காரோட அண்ண பையே அவ எ சின்ன சின்ன பிள்ளைங்கதா எல்லா எல்லா அதுங்களே ஸ்வைப் பண்ணி ஃபோன பாக்குதுங்க அந்த மாதிரி அ அவுங்களே பா க்குறாங்க அவுங்களுக்கு அப்ப தெரியுது சோ எல்லாமே இப்போ ஒரு வயசு இல்ல மேம் நம்ம அந்த காலத்துலெல்லா அப்போல்லா பாத்தீங்கனா இப்ப எனக்கு ட்வெண்ட்டி சிக் ஸ் வய இயர் ஆகுது எனக்கு இருவத்தாறு வயசாகுது இந்த வயசுல நா எ ப்பேலருந்து எ கையில போணுன் பாத்தீங்கன்னா ஒரு அ பதனெட்டு வயசுல இருந்து அப்ப நா வந்து பி எஸ் சி செகண்ட் இயர் படிச்சிட்ருந்தே சோ ஒரு பதனெ ட்டு வயசுல இருந்துதா ஃபோனு அப்டி கணக்கு பண்ணா அ மிஞ்சு மிஞ்சி போனா ஒரு எட்டு வருஷந்தா எ கைல ஃபோன் இருக்கு இப்ப அ பெறந்த ஒரு வயசுல இருந்தே இந்த ஃபோன பாக்குற புள்ளைங்க என்ன நெலைமைக்கு ஆவாங்க இந்த கண்ணு என்ன ஆகுறது சீக்கிரமே கண்ணூ அ டென்த்து டென்த்தெல்லா இல்ல ஒரு ம் பத்து வயசுலே அ பத்து வயசு அஞ்சு வயஸ்லே அவுகளுக்கு கண்ணுல ப்ரெச்சன வந்துரு கண்ணாடி போட்ற மாரி வந்துரு அவுகளோட ஃபியூச்சரே பாதிக்
பாதிச்சிடு ஒரு சிலரு இப்ப நெறைய பேரு நானு பாக்குறே சாப்பிட் அ எப்டியு நம்ம வேல முடிஞ்சா செரிதா அப்டின் சொல்லிட்டு ஃபோன கைல குத்துட்றாங்க குடுத்துட்டு அதுங்பாட்டுக் சாப் டுட்டுது கொஞ்நேர் கழ்ச்சு நா வேல பாக்குன் இந்த ஃபோனு அப்டின் சொல்லோ பிள்ளைகளு அத வாங்கி பாத்துக்கிட்டே ஒ வேர எங்கியு ஓடாம ஒரே எடத்திலே படுத்துக்கிட்டே இந்த ஃபோன மொபைல
ஆமா அதாவ்து இப்ப பேரண்ட்ஸ்கு வந்து செரம்மா இருக்க கூடாது நம்ம நம்ப வேலய கரெக் டா பாத்துறங்கிறதுக்காக அவுங்க ஃபோன குடுத்புட்டு அப்பதா கொஞ்ச நேரமாது இருக்குதுங்கிற மாரி குடுத்து ட்டா அவுக அவுக வேலய பாக்குறாக அது எவ்வுளோ பெரிய ஆபத்து அந்த பிள்ளைகள்ந்தா ஃபு ஃபியூச்சர் என்ன ஆகுறது படிப்புலருந்து எல்லா ஸ்பாயில் ஆவு
முன்னாடியில பிள்ளைங்க நெறைய விளாடுவாங்க ஓடுவாங்க இந்த த நெறைய உக்காந்தே விளாடுவாங்க நெறைய கேம்ஸ் இருந்துச்சு இப்ப அதெல்லா இ யார்க்மே என்னன்னே தெரியாது
தெரியாது ஃபோனு ஃபோனு ஒன்லி ஃபோனு
நம்ம சும்மா ஒரு சாதார்ணமா ஒரு கல்ல வச்சி வ்ளாடுவோ
ம் நால்லா அப்டிதா மேம் எங்க மாம்யா சொல்லுவாங்க நா இந்த ச சின்ன சின்ன கல்ல எடுத்து வருசையா இப்ப ஸ்கூல்ல எப்டி நம்ம உக்காந்துருப்போ சோ அ அந்த மாதிரி கல்ல வருசையா வச்சிட்டு ஆ தலையில ஒரு ஆ முடி மாதிரி அதாது ந ஒன் நா வந்து டீச்சரு அப்டின்ற மாரி தலைல ஒரு முடி மாதிரி ஒரு சு உண்டகடிக்ட்டு அந்த ஒவ்வொரு கல்லையு குச்சி எடுத்து அடிச்சி அதாவ்து நம்ம ஸ்கூல் போல நம்ம டி டீச்சர் பண்றத பாத்து அதே மாதிரி பண்ணுவேன் சொல்லுவாங்க நறைய அந்த மாரிதா நம்ம
பண்ணுவோ நானா சின்னப் புள்ளையில என்ன செய்வே தெரியுமா நாலு பிள்ளையல உக்கார வச்சி டீச்சர் மாரி சொல்லி தெரியு அதே மேரி டீச்சராவே மாறிட்டு புள்ளைங்களுக்கு சொல்லி தர்ற மாதிரி சொல்லிக் குடுப்பே போட்ல சும்மா செவத்துல ஏதாவ்து எழுதுற மாரி எழுதி
அப்டிதா அப்டிதா
நம்மொ பண்ணி பண்ணி நமக்கு அந்த என்ன ஆ ஆரமோ அந்தாள அதவே நம்ம ட்ரெயின் பண்ணி நம்ம அந்த மாரி வந்துர்றோ ஆனா இப்ப அந்த பிள்ளைங்க வந்து ஒரு ப்ளாணுமே இல்ல ஃபோன பாக்க அதப் பாக்க இத
ரெண்டாவ்து ம ம ஒ அதாவ்து ஃபொ அந்த ஃபோனுக்கு அவுங்க அடிக் ட் ஆகுறாங்க சில புள்ளைங்கள பாத்தீங்கன்னா அந்த ஃபோன்னால ரொம்ப அடிக்ட் ஆயி அது ரொம்ப அ பைத்திய மாரில்லா பண்ற நறைய கொழந்தைய ஆ நறைய கொழந்தைங்ள நா பாத்துர்க்கே ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருக்குறது பைத்தியொ மாரி பண்றது அதெல்லா அதெல்லா வந்து து ஆபத்துன்னு தெரியிது நமக்கு அப்பொ கொஞ்சொ அவாய்ட் பண்ணுவோமே அதாவது என்னதா இல்லல்ல நா கொஞ்ச நேரந்தா குடுப்பே அப்டின்னாலு குடுக்குறது தப்புதா கொஞ்ச நேரமோ அது நெறைய நேரமோ
ஆமா
குடுக்கக் கூடாது என்னைய பொருத்தளவு குடுக்கக் கூடாது
நால்லா எதுமே ஃபோன்ல பாக்க மாட்டே நானா என்ன யூடியூப் பாப்பே ஃபேஸ்புக்ல போய் பாப் பே வேற எதுமே எனக் பாக்க தெரியாது இன்ஸ்டாக்ராமே இப்பவே ஏ அஸ் ஸ்பண்ட் இப்பதா டவுன்லோட் பண்ணிக் குடுத்து அந்த வீடியோவ அனுப்பு நா பாக்குறே வேற எதுமே பாக்கத் தெரியாது
இல்ல இல்ல நம்மளே வந்து இப்ப கொஞ்சொ ந எனக்கு நானே இருக் கனே நா வந்து இன்ஸ்ட்டாதா யூஸ் பண்ணுவே ஏன்ட்ட ஃபேஸ்புக் கூட கெடையாது ஒன்லி இன்ஸ்ட்டா மட்டுந்தா என்ட்ட இருக்கு ஃபேஸ் புக்லா கடையாது யூஸ் பண்ண மாட்ட ஆ ம்
அதே கொஞ்ச நேரொ பாத்தாலே கண்ணு நமக்கு ஒரு மாரியாய்ரு பாத்தீங்ளா
ஆமா கொஞ்ச நேரொ இப்ப நம்பளே கொஞ்ச நேரொ அ தொடர்ந்து பாக்க ஆரம்பிச்சன்னா எனக்கப்டியே தல ல்லா ஒரு மாதிரி கிறு கிறுனுஅப்டியே சுத்துற மாரி ஒரு மா கேரா க்ற மாரி ஆ அந்த மாரில்லா எனக்கு பண்ணு ரொம்ப நேரொ அதே மாரி ட்ராவல்லெல்லா போம்போது பாத்தீங்கன்னா ஃபோனே தொட மாட்டே ஃபோன எடுத்து பாக் கம்போது இந்த ட்ரா ஆ இல்ல ட்ராவல் பண்ணம் போது இப்ப க அ கார்ல எங்கயாது போம்போது இல்ல எங்கியாது போம்போது நம்ம ட்ராவல்ல இருக்கும்போது எனக்கு ஃபோன் சுத்தமா பாக்க முடியாது எனக்கு ஃபோன பாத்தேனா ஒரு மாரி கொடல பொரட்டி வாமிட்
பரட்டி ஆ அதேதா எனக்கு மூவிங்ல ஃபோன் பாத்தாலே அப்டிதா இருக்கு ம் ம்
பாத்தா எனக்கு கொடல பெரட்டு
அப்டிதா எனக்கு இப்ப அனால நா பாக்கவே மாட்டே ஃபோன வச்சிட்டு வேடிக்கெ பாத்துட்டே வர்றது நம்ம வெளியில போனாதானெ வேடிக்க பாக்க முடியு வீட்ல தா பாக்க முடியாதுல்ல சொல்ட்டு அப்டியே சும்மா அப்டி ரோட் சைடு என்னான்னா இருக்கு அப்இப்டினு பாத்துக்ட்டே போறது
கண்டிப்பா அதே மாரிதா நானு வேடிக்க பாத்துட்டு வந்தென்னா கொடலப் பெரட்ட ஆரமிச்சுரு ன எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு மேல ஃபோன யூஸ் பண்ணா தல வலி வந்துரு ஒரு மாரி வந்த்ரு நானே ஆட்டோமேட்டிக்கா வச்சிருவே சோ அப்ப அந்த கொழந்தைங்க என்ன ஆவாங்க அத குடுத்து குடுத்து குடுத்து அத பழக்கி
மைண்டே சேஞ்ச் ஆயிருது அது என்க்கு நல்ல குணமே மாறி போயிருது
மாறி போயிரு ரண்டாவது இப்ப வளர்ர கொழந்தைங்களுக்கு குடுக்குறது அதுக சீக்கிர பேசாதுங்க நெறைய இஷ்யூஸ் இருக்கு
ஆமா ஓடணு நல்லா விளையாடணு நெறைய கேம்ஸ்ல்லா விளாடணு ஓடி ஆடி விளாடணு இப்ப யாரு விளையாடவே மாட்டேன்றா
என் வீட்டுகாரோட தங்கச்சி பைய அவனுக் க்கு இப்ப அஞ்சு வயிசாகுது நா கல்யாண பண்ணி வரும்போது ரெண்டு ரெண்டர வயசு ஆனச்சு இப்ப எனக்கு ரென்ட்ர ரெண்டு ஆ வருஷ ஆச்சு கல்யாணாயி அந்த பைய ஃபோனே தா பாப்பா நா கல்யாண ஆயி வந்த டைம்ல பொழுதுக்கு ஃபோனு சாப்பாடு நா ஃபோனு ஃபோன் இருந்தாதா சாப்டுவா அந்த மாரி இருந்தா ரெண்டரை வயசு பைய இப்ப நார்மலா இப்போ ஒன்றரை வயசுலய இப்ப வந்து தாத்தா அம்மா அப்பா எல்லா சொல்றா பால் வேணுன்னா பாங்குறா உக்காரணுமன்னா உக்கா உக்காருங்குறா சொல்றா அவே பேசவே மாட்டேன்டா அம்மான்கூட சொல்ல மாட்டா ரொம்ப அவனபாத்து எல்லாரு இதுபண்ணாங்க ஆ அதுக்கப்பற ஃபோனை கொஞ்ச கொறை கண்டிப்பா அதுக்கப்பற ஃபோனா கொஞ் கொஞ்ச கொறைச்சாங்க அதுக்கப்பற இப்ப ஆட்டோமேட்டிக்கா அவனே பேச ஆரம்பிச்சிட்டா நல்லா பேசுவா
ஆமா பேச பேசதா பிள்ளைங்களுக்கு வந்து பழக்க வரு நல்லா அந்த நல்ல டங்க்கு வந்து நல்லா வேலை செய்யு பேசாமே இருந்தா அப்டியேதா இருக்கு ஸ்கூலுக்கு எதுக்கு சீக்கிரத்துலே அனுப் அப்புற அங்க நல்லா பேசட்டு பிள்ளைங்க பசங்களோட சேந்து சி ஒரு மூணு வயசுல அனுப்பிறாங்க பாத்தீங்ளா
ஆமா ஆமா
ஏனா நல்லா போய் பழகட்டு பேசட்டு அப்படின் சொல்லிட்டு ம் ம்